ஹலோ கேக்குதாங் கேக்குதா அஹ் கேக்குது அஹ் கேக்கு அஹ் கேக்குதுங்களா அவுங்கோ அஹ் சாப் தங்கோ உங்க சைடு கொஞ்சோ நெட்டு ஸ்லோவா இருக்காபடி இருக்கு அஹ் இப்பக் கேக்குதுங்க கொஞ்சோ விட்டு விட்டு கேட்டுது இதுக்கு முன்ன
அஹ் இத நா ஃபால்கனில இருந்து தா பேசற
ஆ ஆ இப்ப கேக்குதுங்க இப்ப கேக்குது ஆ ஆ சாப்டங்க நீங்க நானா சாப்பாடு சட்னி பண்ணங்க சட்னி பண்ணிட்டு சாப்ட்டங்க
சேரிங்க சேரிங்க ம் நீ நா சப்பாத்தி சாப்டங்க
ஆ ங்க
ம் அப்றம் என்ன பண்றீங்க
எது பத்தி பேசுனாங்க
உங்களுக்கு புடிச்ச ஃபுட்டு பத்தி பேசுங்க
ஃபுட்டா சாப்பா டு நீங்கே ஃபஸ்ட்டு சொல்லுங்க என்ன சாப்பாடு எனனென்ன செய்வ் நீங்க என்னென்ன செய்வீங்கோ சொன்னா நா கொஞ்ச கத்துப்பே
அம்மாவா நீங்ளே நீங்கிளே சமையா சமயல் பண்றீங்களா
ஆமாங்க நானே செப்ரேட்டா ரைஸ் வச்சுப்பே சாம்பாரு இதுயெல்லா பண்ணிக்க முடியூ என் அ இல்ல எனக்கு கொஞ்ச கொஞ்ச ஐட்டம் தா தெரியு கொஞ்ச கொஞ்ச ஐட்டம் நான் நானே பண்ணிடுவே சாம்பாரு ஆ வெஜ் வெஜ் நான்வெஜ் அப்டி ஒன்னுல்லங்க நானு ரெண்டூ விரும்பி தா சாப்டுவே
ம் சேர் செரி நா அ நான்வெஜ்னா ரொம்ப சாப்பிடுவ வெஜ்னா வெஜ் ஜுஸ் சாப்பிடுவ டைம் இக்காது செய்றதுக்கு வேற ஒன்னுல்ல
ஆஹ் நான்வெஜ் எப்படிங்க காரமா நான்வெஜ் காரமா சாப்பிடுவீங்களா உங்க சைடு ஃபுல்லா காரமாவே இருக்குமா
ஆமாமா கொஞ்சோ காரோ ரொம்ப காரோ இல்ல நான்வெஜ்னா ப்ச் அந்த ஸ்மெல் இல்லாம அஹ் ஸ்மெல் வராம செய்வோல்ல அதுக்கு கொஞ்சோ நான்வெஜ் நெறயா போட்டாதா நல்லா இருக்கு ஓ அதா காரோ கொஞ்சோ நல்லா போட்டா நெறயா இருக்கு அஹ் வெஜ்ல அப்படி ஒன்னு கெடையாது நார்மலாவே செய்யலா ஒன்னு
ஆமாங்க நா எங்கள இங் இங்க எங்க சைடு வெஜ்ஜு கூட காரமாதா சா சாப்பிடுறாங்கங்க
ஆஹ் பச்ச மிளகெல்லா சாப்பிடுவீங்கலா பச்ச மிளகெல்லா மசாலா போட்டு
பச்ச மிளகா எண்டு மிளகா எண்டு மிளகா இருக்குல்ல
ஆஹ்
அது எண்டு மிளகாதா ரொம்ப போட்டு சாப்பிடுவோங்க
உம் உம் உம்
உங்களுக்கு மகேஷ பாபு உங்களுக்கு மகேஷ பாபு ஊர் பேர் தெரியு மகேஷ் பாபு ஒரு சினிமா மகேஷ் பாபு ஐடியா இருக்காங்க ஹீரோ
யாரு தெலுங்கு ஆக்டர சொல்றீங்களா
லுங்கா
ஆஹ் எங்க ஹஸ்பண்ட் கூட தெலுங்குதாங்க நல்லா பேசுவாங்க ஆனா எனக்குதான் சொல்லி கொடுக்க மாட் ன்டராங்கா
நா தெலுங்குதாங்க
ஆமாங்களா சேரிங்க சேரிங்க ஆஹ் குண்டூர் காரம் கார சட்னி சாப்பிடுவீங்களா உங்க உங்க ஊர்ல ஃபேமஸ் ச்சே தோச மேல அப்டியே தடவி சூப்பரா கொடு
ஆமாங்க நாங்க கு காரம் தான் ரொம்ப சாப்புடுவோ தோசைல்லா காரம் இருக்கணு ல்லாத்தி பே இந்த இறங்கு நான சென்னை சைடு வந்து பார்த்தோ அப்பப்போ காரமே இருக்காது
ஆம்மா உங்கு உங்க உங்க ஊர்லாம் இங்க மாரி காரல்லா ரொம்ப சல்லு தான் இருக்கு நா வீட்ல செய்யற ஃபுட்டு மட்டுதா கொஞ்சோ காரம் நல்ல செய்வாங்க மெ படி மீடில்லா காரல்லா கொஞ்ச கம்மியா தான் ச ப்பிடுவாங்க ம் உ செய்ங்க கீர ஆயிட்டல்லா கீர என்ன இந்த கீர ஐட்டம் முரு கீரை முருங்கீரை தெரியுமா
ஆஹ் தெரியுங்க
அது வாங்கிக்கோங்க அது வாங்கி ஃப்ரீயா இருக்கும் போது உரிச்சுக்கோங்க வெங்காயோ போடுங்க வெங்காயோ சின்ன சின்னா கட் பண்ணி போட்டு அந்த கீர நல்லா வாட்ர்ல வாஷ் பண்ணிட்டு போடுங்க போட்டதுக்கு கப்றோமா ஆஹ் தேங்கா இருந்தா தேங்கா திருவி போடுங்க அப்டி இல்லயா இந்த வெர்கல்ல இருக்குல தேங்கா ஆஹ் என கூடங்க ஏங்க நீங்கள நாங்க பஞ்ச்சுங்க தேங்காவே எனக் செ செட்டே ஆகது கொஞ்ச ஜீரண ஆகாது நெஞ்சமல்லியே இருக்கும் அதனால அது ரொம்ப அவாய்ட் பண்ணிறுவேன் நா கூட ரொம்ப சேர்க்க மாட்டே சாப்பாட்டுல உம் அப்டி இல்ல நா கூட வேக்கல வேர்கல இருக்குல அது வர்த வ றுத்த வீ்கலே கடையில இருக்கா அந்த வேர்கலயே வாங்கிட்டு வாங்கி இட்டு அதோட என்ன பண்ணுங்க இந்த காஞ்ச மிளகா இருக்குல
காஞ்ச மிளகா உம்
அந்த மிளாக்காவ போட்டு மிஸ்ஸில அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு இந்த கீரை கீரேல பொடி பண்ணி போட்டீங்கன்னா பொடி பண்ணி சாப் டின்னா சமையா இருக்கும்
ஆங்க ஒன்னு என்ன பண்ண முடியுங்க
வெண்டக இருக்குல வெண்டக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பலாம் ஆமா ஆஹ் நீங்க ஆஹ் உருளக்கிழங்க கூட சாப்லாம் உருளகிழங்கு இந்த வெறும் உப்பு மொலக்கா தூளு இந்த சிள்ளி சிள்ளி போடுறு அதெல்லாம் போட்டி ஃப்ரை பண்ணலாம் ஃரை பண்ணி சாப்லாம் நல்லா இருப்போம் உம் அப்புறம் இந்த முட்டை முட்டைல்லாம் ட முட்டை ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு முட்டை தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு அரிஞ்சி வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளக்காத்தூள் மஞ்ச மஞ்சதூளு அதெல்லாம் சிள்ளி பவுடரு விக்றாங்க பாக்கெட்ல அது அது கொஞ்சோ பிரியாணி மசாலா ஒன்னு விப்பாங்க கரம் மசாலா அது போட்டு போட்டு முட்டைய ஒடசு ஊதி ஸ்மல் வரமா கொஞ்சோ டக் போட்டு கலரிட்டு அது அப்பறோ சாப்பாடு ஒயிட் ரைஸு நீங்க வெச்சிருக்கீங்களா அந்த சாப்பாடு எத்ட்டு போட்டு அப்டியே பெரட்டி சாப்பிட்லா நல்லா இருக்கு
வேற என்னென்ன சாப் போட முடியுங்க
உங்களுக்கு என்ன பிடிக்கூ சொல்லுங்க நா
ஆஹ் ஃபயரே இல் இது நெருப்பே இல்லாத பெயரா
ஓ அடுப்புல செய்யாமய்யா அந்த இந்த நான்ஸ்டிக்ஸ் ஸ்டவு வச்சிருக்கீங்களா
ஆனா அஹா அது ஃபயரே இருக் இருக்க கூடாது நெருப்பே இருக்காத செய்யணும்
நெறுப்பே இல்லன்னா அவுள் சாதொ தா செய்யணு நீங்க
அவுல் சாதொ அது ஒன்னு தா செய்ய முடியுமாங்க ஒன்னு ஏது செய்ய முடியாதா
எனக்கு தெரிஞ்சது அதுதாங்க உம் உம் பால் சாதொ சாப்பிட்லா தைர் சாதொ சாப்பிட்லா உம் உம் ஏன் என்னாச்சு நெருப்பு இல்லனா புரியில ஏ நெருப்பு வேண்டான்ரிங் நா
என்னென்ன ஐட்டம் இருக்கும் டிஃப்ரெண்டா இது யாருனா
சொல்லுவாங்களா அப்டின்னு கே க்குறீங்க
ஆஹ்
நெருப்புல்லாம் நெருப்பு இல்லாத மாரி இந்த நான்ஸ்டிக் இந்த ஸ்டவ் இருக்குல குக்கர்
ஆங்க
அதுலதா பண்றாங்க இப்பொல்லா ஃபயர் இல்லாம அதுல பயர் இதுலல்லா வரா து அதுல ஓரளவுக்கு கம்மியா இருக்கு ப்ச் இந்த பாயில் பண்ணாம ரொம் போ ஹீட் ஆகாத அந்த மாரி அந்த
இல்லங்க நானு தமிழ்ல கொஞ்சோ சீரியல் பா சீரியல் பார்த்தே அதுல லா கொஞ்சோ ஃபைட்டிங்ஸ் எல்லா இருக்கூ கையளுனு ஒரு சீரியல் வரொ அதுல நெருப்பே இல்லாதோ வில்லன்ஸ் எல்லா ஹீரோவ தோத்த பாாரக்குறாங்க அப்போ ஈரோ நெருப்பே இல்லாத அப்டி ஒரு கான்செப்ட் வரு அப்டி
இல்ல இல்ல அப்டில்லா கெடையாது அப்டி எல்லா கெடையாது சாப்டுவாங்க இந்த ரொம்ப ஃயர் தில்லாம தக்காளி அத ஜூஸ் பண்ணி சாடுவாங்களா அந்த மாரி தக்காளி ரசோ புளி ரசோ அந்த மாரி ஆவுல் வச் ச்சி சோறு அப்டிதான் செய்வாங்க தவிர இந்த மாரி பாயில்லா இல்லாமலா ஒண்ணு கெடையாது மேபி எல்லாத்துலுமே ஓரளவு பி ஃபிப்டி பர்சன்டேஜ்னா குக் ஆகு ரொம்ப இல்லனாலு ஒரு டென் பர்சன்டேஜ்னால குக் ஆகூ
ஆ நெருப்பு இல்லாத ஒண்ணி பண்ண முடியாது
பண்ண முடியாது ஆமா அந்த எலக்டிசன் கூக்கர் ந ட்ரை பன்னோ ரொம்ப இல்லாம ஆமா உம் நீங்க தமிழ் ஃபுட் எல்லா நல்லா சாப்டு பாருங்லே
தமினா
தமிழ் ஃபுட்டு ஃபுட்டு
தமிழ் ஃபுட் ஆ தமிழ் ஃபுட்டு் தாங்க எ நா மதர்டங் தமிழ் தாங்க
உம் உம் நல்லா இருக்கு சாப்பிடுங்க உம் உம் சேரி சேரி சேரி ம் ஆ வந்திருப்போம்ப்பா நெலு தான்ம் இங் அ எங்க ஹஸ்பண்ட் நெல்லூர் தான் இருக்காங்க அங்க மே அ அங்கந்து மேரேஜ் பண்ணிட்டு இங்க மெட்ராஸ்ல்யே போவாங்
ஆ கார்மா இருக்குல்வெங்காய் ப்ரைட்டு சாப்டு இருக்
ரொம்போ சாப்ட்டதில்லப்பா அதாவ் மேரேஜ் பண்ணிட்டு வந் வந்துட்டுங்கு ங்க டக்குன்னு எப்போ பெஸ்டிவல் அப்போ பன்க்ஷன் டைம்ல லீவ் டைம்ல போவோ செய்வாங்க அவங் குட ஆஹ் இன்னு சுத்தி ஆமா இன்னு சுத்திலா நாங் பாக் உட்டதே கெடயாது இன்னு ரொம்ப எடங்கொ சுத்தி பாக்கு கெடயாது உம் ஆஹ் திருப்பதில வந்து ரிலேட்டிவ்லா இருக்குறாங்க அங்க வந்து சம தோச கார தோச தா செம்மயாருக்குமே உம் ஆமா முட்டய ஒட்ச்சு ஆஹ் போய்ருகனே உம் உம் அங்க கீழயே சொந்த காரங்தா இருப்பாங்க எல்லா அத்த மாமா எல்லா நெறய பேரு காங்க அங்க
திரும்லாக்கு எந்த சைட்ர்ந்து போய்ருக்கீங்க ஸ்டெப்
இது ஆஹ் ஏரி இருக் போய்ருக்கோ அங்க இங்க அது கபில்
கப்பில் தீர்
ஆஹ் அலிப்பிரி ஆஹ் கப் கபில் தீர்த்ததுல அங்கருந்து சும்மா ஒ ரு ஒரு ஹாப்னவர் த வாக் டிஸ்டபன்ஸ்ல தா வீடு
ஆ ஓ அப்போ டெய்லி மல சவுண்ட் வந்துட் டே ருக்குமே மால
ஆமா ஆமா ஆமா நல்லாருக்கும் ம்
ஆனா சூடிருக்குமே
ஐயோ பய்ங்கரமா ருக்குங்க ஹெவியா
ஆ மல மேல இருக்காது மல ஃபூலா இருக்
கீழ ஆமா மல கீழ தா ஆமா ரொம்ப பயங்கர ஆமா ஆமா ஆமா ரொம்ப ஹெவியாருக்கு ம் இங்கேர இங்க விட அங்க பய்ங்கரமா இருக்குங்க
ஆமாங்க எந்த காலேஜ் கூட திருப்பதி தாங்க ஆஹ் ரொம்ப சூடுங்க அது மல கீழ தாங்க எங்க காலேஜ்
காலேஜா
திருப் திருப்பதி திருமழாவுக்கு தா கனக்ட் கனெட் வருவங்க ரும்லா சாமியோட தா வரு எங்க காலேஜ் ஜு அது அப்டி
உம் அங்கல்லா பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச உடனே இருப்ப முடிச்சதே காலேஜ் ல்வாங்களா
ஆமாங்க
ஆஹ் இங்க என்ன பாப்பா படிக் க்கிறாங்க தே ம் எங் மாம் ம்மா பொண்ணு படிக்கிறா ஆஹ் ப்ளஸ்ட் டூ ளே நெறைய மார்க் எடுத்ருக்காங்க அவங்க
ஆஹ் எங்க திருப்பதிலையாங்க ஆஹ் அங்க பத் இங் பத்தா தேதி பத்து ஐப்புட்த்தாவே இங்க டேரக்ட் காலேஜ் தாங்க
அதா முடிஞ்சிச்சு காலேஜ் கூறா டுவெல்த் முடிச்சிட்டாங்க இப்போ இப்போ அதா காலேஜ் இங்க வந்து கொஞ்சோ படி படிப்புல்லாம் நறைய இருக்கு மேபி காசலா இல்லா தவுங்க அவுங்க அதனால இங்க மெ ட்ராஸ்ல வந்து படிக்கனுனு ஐடியாலா காங்க
ஆமாங்க ஆஹ எக்ஸாம்ல இது மார்க்ஸ் இது கம்மி பண்ணுவாங்கள்ளா
உம் மார்க்ஸ் நல்லா இருக்கு நாலு மார்க் ஏதோ கம்மியா இருக்கு த்லயே டோட்டல்லயே ஆயிரத்து ஆயிரத்தி எவ்வளவோ மார்க்கு உங்ளுக்கு
ஏந்து கா எந் காலேஜ் ப் ப்டியாடுச்சுங்க தௌசண் தௌசண்ட் தாங்க
தௌசண்ட்ல அதுல ஒரு மூணு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ தான் கம்மியாடுருக்கா
ஆ ரொம்ப நல்ல மார்க்குங்க அது
செரின்ட்டு இப்போ வந்து காலேஜ்ல ஆட் பண்ணா ப்பீஸ் கொஞ்சம் கம்மியா வருவாங்கல்ல அதனால இப்போ ட்ரை பண்ணிருக்காங்க ஆஹ அதுனால் ரை பண்ணிருக்காங்க அந்த எக்சன்கு ம்ம் அங்கயான் ட்ரை பண்றாங்கங்க இங்கயும் ட்றை பண்றாங்க வந்தாலும் ஓக்கே ஆங்
ஆஹ் ஆனா ஆந்திரால இருனா ஆ ஆனா ஆந்திரால ருந்தா ஆந்திரால தானே கவுண்ட் டு வரும் கணக்கு வரும் தமிழ்நாடுல வராதில்லா
ஆஹ் அது இல்ல வரும் வரும் வருங்க வருங்க உம்
ஆந்திராாலன்னா ரொம்ப கம்மிய ஆவுங் நந்தா ரொம்ப இருக்கு இப்புடி ஒருத்தத்தரு ரொம்ப கம்மி பண்ணுவாங்க
உம் செரிங்க கால் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ம் ம் ஹ